வணக்கம் எப்டி இருக்கீங்க
வணக்கம் நாங்க நல்லா இருக்குறோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோமே
இரவு சாப்பாடு முடிந்ததா என்ன பண்ணீங்க சாப்ட்டு முடிச்சிங்களா உங்க வீட்ல எல்லாரு சாப் ட்டாங்களா
ஆ எல்லாமே முடிந்து விட்டேன் என் பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தி என் பாருக்கிட்டு குடுத்துட்டேன் அப்றோ பாத்தீங்கன்னா என் கணவர் வந்துட்டு பால்
பால் செரி செரி
ஆமா டெய்லி பாத்தீங்கன்னா சப்பாத்தி அப்டி இல்லாட்டி கோதும தோசையில வந்துட்டு பாத்தீங்கன்னா பழம் போட்டு ச அந்த மாதிரி ஏதாச்சு செஞ்சு கொடுப்பே அப்றோ என்னுடைய கணவர் எனக்காக வந்துட்டு வந்தாங்க அதனால அது சாப்பட்டு முடிச்சாச்சு என்னோட கணவருக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தியு பாலு குடுத்துட்டே அவங்க வந்து வந்துட்டு சாப்ட்டு முடிச் சுட்டாங்க அப்றோ இதுக்கு அப்றோ பாத்தீங்கன்னா தூங்கதா போணு இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா பசங்கல்லா வந்துட்டு நம்ம நம்மல்லா அது வந்துட்டு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷ்யோ நெனைக்கிறே ஏன்னா இப்போ ஒரு நம்ம எட்டு ஒம்பது மணிக்கு நம்ம தூங்க வச்சுட்டோன்னா காலையில அதே மாரி அவங்க எட்டு ஒம்பது மணிக்கு எந்திக்கிறாங்க அப்டின்னா ஒரு பன்னெண்டு மணி நேர தூக்கம் வந்துட்டு அவங்களுக்கு நிறைவா கெடைக்குது அப்டின்னு சொல்லலா ஆனா இங்க தூக்க பாத் தீங்கன்னா அ இப்ப தூங்குனாதா நம்ம ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு வயசு நாலு வயசுக்கு அப்புற பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பள்ளிக்கு போகறதுக்காக வந்துட்டு அவங்க எந்திரிக்கணு எந்திச்சு பாத்திங்னா நம்ம ஒரு ஏழு மணிக்கே அவங்கள எந்திக்க வைக்கணு ஏன்னா அவங்க எல்லாமே மெதுவா செய்றப்போ அவங்க ஏழு மணக்கே எந்தி க்க வைக்க வேண்டியதா இருக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா நைட்டு ஏழு மணிக்கு தூங்க வைக்க முடியாது அப்போ தூங்கவே மாட்டாஙக விளையாட்டு பிள்ளையா இருப் பாங்க அப்போ பாத்தீங்கன்னா ஆனா அப்பவு எட்டு ஒம்போது மணிக்குள்ள வந்துட்டு தூங்க வெச்சிடுவோ அப்பதா வந்துட்டு சரியா இருக்கு
கண்டிப்பா செவன் அப்டி
ரொம்பவே கஷ்டமா இருக்கு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இப்பவே அவங்களுக்கு வந்துட்டு நறைய தூக்கத்த வந்துட்டு அவங்களுக்கு நம்ம க்கனு நறைய தூங்கறதுக்கான வாய்ப்பு குடுக்கணு நம்ம வந்துட்டு அவங்க வந்துட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலா வந்துட்டு நம்ம வந்து அவங்க உடலு க்கு வந்துட்டு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கு இப்பவே பாத்தீங்ன்னா நறைய தூ க்க இல்லாம இருந்ச்சு பாத்தீங்கன்னா நம்ம வரப்போற காலத்துல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு தூக்கமே வராது அவுங்களுக்கு அப் அங்க எப்டி உங்க பசங்கல்லா எவ்ளோ மணி நேரம் தூங்குறாங்க
ஏ பிள்ளைங்களுக்கு தூக்கம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியா தா இருக்கு நா தூங்குனுன் சொல்லதா செய் ஆனா எப்பயோ பாருங்க இப்போ என்ன பண்ணெ எ சின்ன பிள்ளைய தூங்க போட்ட ஆனா அவன ஒன்பதே முக்காக்கே தூங்க போட்டே நா கிச்சன்ல வேல பாக்குற அவ என்னவோ இருக்கு என்னவோ இருக்குன் லைட்ட பத்து தடவ போட்டு போட்டு ஆஃப் பண்ணா கடைசில எ வேலைய முச்ட்டு இப்ப வந்து நா ப படுத்தே பக்கத்துல தூங்கிட்டா எ பெரியப்புள்ள பாத்தீங்கன்னா வெளிய போயிருக் கா அவ அவ இனிமேதா அவனுக் பாருங்க இனி நா சொல்லதா செஞ்ச சீக்கிரோ வந்துரு நாளிக் காலையில அவனுக்கு அஞ்சு மணிக்கு மதர்சா இருக்கு அஞ்சரைக்கு அவ போனோ தூங்குனாதான ஏனா அது போயிட்டு வந்ததுக்கப்றோ தூங்க முடியாது அப்டியே பள்ளிக்கூடத்துக் கெளம்பனோ இப்டியே நாள் ஓடிரு இன்னான் தெர்ல இப்ப ரெண்டு பேரு ஆமா ஆமா ஏன்னா நாள் பாத்தீங்ன்னா இப்டியே ரொம்ப எனக்கு ஒரு மாரி வேகமா ஓடுற மாரி இருக்கு குள்ள என்ன தெர்ல திடீனு எனக்கொரு மா பயமாவு இருக்கு எப்டியோ இருக்கு எ பை க்ல தா பைக்ல தா போயிருக்காங்க ஏன்னா பசங்க பாத்தீங்ன்னா வளந்துகு ட்டே வராங்களா எ புள்ள எல் கே ஜி யு கே ஜி சின்ன புள்ளையா இருந்தா இப்ப பாத்தீங்ன்னா எ புள்ள ஒன்னாவது போயிட்டா ஒரு மாரி சந்தோஷமு படுற மாரி இருக்கு கொஞ்சோ கவலையாவு இருக்கு பிள்ளைங்க வளந்துட்டே வராங்க சின்ன அனுபவோல்லா முடிஞ்சு போச்சு அப் டின்ற ஒரு மாரி உள்ளுக்குள்ள பயோ வருது பெருசாய் இன்னோ கல்யாணோ ஆயிட்டாங்கன்னா நம்மக்கிட்டல்லா இருக்க மாட்டாங்க புள்ள நெருக்கமா நம்மள விட்டு ஒரு அடி தள்ளிப் போயிருவாங்க அந்த ஒரு மாரி ஏக்கம்ல்லா நெறைய இருக்கு ஆனா நல்லா படிக்க வைக்கிற அது ஒண்ணு நம்மளோட வாழ்க் க முடிஞ்சிருச்சு பிள்ளைங்க நல்லா படிக்கனோ நல்ல விஷயங்கள கத்துக்கனோ அதுதா அதிகமா இருக்கு
நம்மல்லா பாத்தீங்ன்னா பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நல்ல விஷயங்கள வந்துட்டு கத்துக் குடுக்கோ ஏன்னா நெறைய விஷயங்கள் அவங்ளுக்குத் தெரியாது இப்ப நம்ம எல்லாமே நம்மதா கத்துக் குத்துருக்கோ அவங்க சாப்புட்றதுலந்து அவுங்க இது பண்றதுலந்து அவுங்க பேசதுலந்து நல்ல நல்ல விஷயோ கிட்டு னா அதையு நம்ம வந்துட்டு சொல்லி குடுத்தோன்னா கண்டிப்பா வந்துட்டு தெரிஞ்சுப்பாங்க புரிஞ்சி ப்பாங்க அதா சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளத்தோ அப்டின்னா அது அவங்களுக்கு ஓரளவுக்கு பிரியாந்து நம்மோ பெருசாயி சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவுங்ளுக்குன் ஒரு அறிவு இருக்கோ அவுங்களுக்குன் ஒரு நாலேஜ் இருக்கோ ஒரு சுயநலோ அ சுயமா யோசிக்கிற இது இருக்கிறனால அப்போ வந்துட்டு சில நேரத்துல கேக்காம போகலா இந்த சின்ன வயசுலந்தே சொல்லி சொல்லி வளத்தோ இப்போ ஒரு அ ஒரு மூணு நாலு வயசுலந்தே சொல்லி வளத்தோ அப்புடின் சொன்னோ அப்டின்னா வந்துட்டு அது வந்துட்டு அவுங்களுக்கு சரியா இருக்கோ அது வந்துட்டு அப்புடின்னு நா நனைக்கிற
கண்டிப்பாங்க நீங்க சொல்றது கரெட்டு ஏன்னா பெரியவங்க வந்து பழ மொழி சொல்றாங்க ஐம்பது அம்பதுல வளையாத் ஐய்ய அஞ்சுல வளையாது அம் அய்யய்ய நா தப் பா சொல்ட்ட அம்பது வளையாது அஞ்சுல வளையாது அப்டின்னு ஏதோ ஒரு பழமொழி அதாவது ஸ் சொல்றாங்க அவங்க இப்பவே நீங்க இது பண்லன்னா அப்புறோ நீங்க இது பண்றதுக்கு கஷ்டோந்தா ஆனா அது உண்மதாங்க அவுங்க சொன்னது நா கண் கூட பாக்கதா செய்ற நானு ங்க சில பசங்கள சின்ன வயசுலயே விட்டுட்டாங்க ரொம்ப அவஸ்த்தப்பட்றாங்க இப்ப ஆனா ரொம்போ அவங்ளோட ஃபியூச்சரே ரொம்ப கெட்டு போதுங் கண்ணால பாக்குறப்போ வேதனையா இருக் ஆனா அதா அந்த பக்கோ ஒரு பக்கோ அப்புடி நடக்குதுன்றப்போ இப்போ ஏ பிள்ளைங்க அடுத்த அடுத்து கட்டத்துக்கு போகும்போது அது ஒரு மாரி டிரிஷ்டியா ரொம்ப எ பிள்ளைங்களுக்கு ஒடம் சரியல்லாம ஆவுது கண் திருஷ்ட்டி இந்த மாரி நறைய ஆகுது எங்களுக்கு அது ஒரு மாரி கவலையா இருக்கு நீங்க உங்கே புள்ளைய இது பண்ணாம உட்டது உங்களோட தப்பு அந்த இது வந்து பார்வை எங்க மேல இதாகும் போது ரொம்போ எனக் ங்கு கவலையா இருக்கு இந்த மாரி நெனைக்கிறாங்களே அவங்க க வருத்தப்பட்றாங்க ஐய்யயோ ஏம் பிள்ள ஸ்கூலுக்கு போல நீங்க தான் நான் அனுப்புல நாங்களா வேண்டான்னா சொன்னோ இப்ப இருக்க அந்த பிள்ளைய சரி பண்ணாம அப்புடியே வச்சிருக்காங்க அந்த பையனப் பத்தி நாங்க தா அதிகமா கவலப்பட வேண்டியதாருக்கு ஏன்னா இப்ப பொட்டப் புள்ளன்னா கூட பரவால்லங்க ஒரு வீட்லப் போய் வேல தாங்க பாக்க போது ஆம்பள புள்ளன்றப்ப அவ அவன நம்பி ஒரு பொண்ணு வர்ணும்ல எப் ட்டு வருவா அந்த பையன் நல்லா இருக்கணும் படிப்பு இருக்கணும் வேல இருக் க்குணும் வீடு வாசலு அந்த பையன் திறமையானவனா இருக்கணும் ஒருத்தரப் ஒரு பொண்ண வச் ச்சி வாழ்ற மாரி
ஆனா இப்ப வரக் கூட காலத்துல பாத்தீங்கனா ஆ பொண்ணுதான் வந்துட்டு ஆம்பளைங்க மாறி மாறிட்டு வராங்க நல்ல ஒரு வேலையில இருக் க்குறதா இருக்கட்டும் நல்லா படிக்கிறதா இருக்கட்டும் ஆ நல்ல சம்பாத்தியமா இருக்கட்டும் வீட்ட நல்லா பாத்துக்கிறதா இருக்கட்டும் அந்த மாரி மாறிட்டு வராங்க இப் ப்போ ஆம்பளைங்கள்லா வந்துட்டு இப் ப்புடி ஆயிட்டு வராங்க அதனால பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூட காலத்துலலெல்லா எப்டின்னா வந்துட்டு பையன் பொண்ண கட்றானோ இல்லையோ பொண்ணு தான் வந்துட்டு பையன கட்டுவாங்க போல பையன் ஒக்காந்துகிட் ல்ல வேல செய்வாங்க போல பொண்ணு வேலைக்கு போவாங்க போல ஆமா அந்த மார்லா கூட மாற வாய்ப்புகள் இருக்கு ஆ ஆ எ வரக்கூடிய காலம் எப்புடி இருக்கோ நம்ம வந்துட்டு எப்புடி நம்மஸ் ஆ சொல்ல முடியும் சொல்லுங்க எப்டி வேணாலும் அமையலாம்
ஆமாங்க ஏன்னா படிப்பு லெவலும் பாத்தீங்ன்னா அடுத்தடுத்து நம்ம படிச்சதெல்லா என்னன்னா பிஸ் கோத்த மாரி அத விடு இப்ப டபுள் மடங்கு த்ரிபுள் மடங்கா இருக்கு பிள்ளைங்க நல்லா அத ஆனா சில பிள்ளைங்க பேருக்கு பாஸ் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு போயறாங்க எக்ஸாம் எழுதுனா சும்மா படிச்சு படிச்சு அப்படி இருக்கு கூடாது நல்லா மனப்பணம் பண்ணி அதாவது அந்த அர்த்தத்தை புரிஞ்சு புரிஞ்சு படிக்கணு அது ஏம் பிள்ளைங்கள்டயும் கொஞ்ச கம்மியா இருக்கு நானு சொல்லிக்கிட்டே இருக்கே ஏன்னா இப்ப நீ படிச்சே இது எழுதிட்டா ஓகே இப்ப நீங் வேலைக்கு போற எடத்துல வெறு படிச்சு அத வந்து உன்ன சொல்ல சொல்லுவாங்க இது என்னனு புரிய வைக்க சொல்லுவாங்க அப்போ ஒனக்கு தெரியாம போயிரு இப்பவே நீ புரிஞ்சு படிச்சா மட்டுந்தா அப்படின்னாலுமே முடிஞ்ச அவுளுக்கு என்னால என்ன முயற்சி செய்ய முடியுமோ அத நா வந்து எ பிள்ளைங்களுக்கு நா வந்து செஞ்சுக்கிட்டு தா இருக்கே அதது மீரியு கடவுள் கைலதா பாத்தீங்ன்னா எல்லாமே இருக்கு நம்மல்லா முடிஞ்ச முயற்சி ஆனா நம்ம விடக்கூடாது இல்லைங்க படிப்பு முடியற வரைக்கு நம்ம மூச்ச போட்ட தொலைக்கணுந்தா நல்லது சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கணுந்தா வளந்ததுக்கு அப்பற எல்லாமே ஆண்டவன் கைல இருக்க அவங்க எந்த வேலைக்கு போறாங்க என்ன இது அப்டின்ட்டு என்ன சரிப் படிப்பு இல்லாம இந்த உலக தோழி எங்கெங்க வாழ முடியுது ஒரு மல்லிகை கடையில வேலை செய்யணுனாலு தேவப் பட தானங்க செய்து கணக்கே இல்லாத இல்ல அந்த ஏதோ ஒரு கள்ள பாக்கெட்டோ வெள்ள பாக்கெட்டோ வெள்ளோ சக்கரனா அதோட பேர் படிக்கணுனாலு படிப்பு வேணுமே தமிழ் நாலுமே படிப்பு வேணுமே சக்கர இது க்கு வெள்ள கருப்பு அப்படின்னு சொல்லுங்க பருப்பு அது இதுன்ட்டு
அதப் பாத்திங்கன்னா தமிழ் பே சறவங்களுக்கே பாத்தீங்ன்னா தமிழ் படிக்க தெரிய மாட்டேங்குது அந்த மாரிலா ஆளுங்க இருக்காங்க ஆ எனக்கு அதை பாக்கும் போது ஆ ச்சரியமாயிடுதான அவங்கல்லா பாத்தீங்கன்னா என்னன்னா வந்துட்டு உருது மீடியம்ல படிச்சவங்க இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சவங்க அந்த மாரி இருக்கிறதுனால தமிழ் பேச தெரியுது ஆனா அவங்களுக்கு வந்துட்டு படிக்க தெரியாது எனக்கு அந்த மாரி கேக்கும் போதெல்லா ஆச் சரியமா இருக்கு ஆ தமிழ் அவங்க பேசுன்னா எப்டி அவங்க வந்துட்டு அவங்க தமிழா எப்டி விட்டு குடுத்துட்டாங்க தமிழ் இருக்கு குரூப்பா பாத்து நான் எடுத்துருக்கணு இல்லையா அந்த தமிழ வந்துட்டு கத்துக்கிறதுக்காகவது சேர் அந்த மாதிரி எப்படி அவங்க விட்டு குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கவே இல்ல அதுல இப்ப இன்னுமு பாத்தீன்னா எ பிள்ளைக்கு நா வந்துட்டு யோசிக்கிறே எ பிள்ளைக்கு தமிழ் கத்து குடுக்கனு என்ன பண்றது இப்ப ஒரு வேல அவ பேசா வண்ட்டா அவ பேசிருவா ஆனா எழுத படிக்கலா தமிழ் தா
ஆமா பேசுறது வந்துரு எழுத கொள்ளதா கஷ்டமாருக்கு ஆனா நல்ல ஒரு பக்கோ இங்கிலீஷ் போயிட்டா தமிழ் வரமாட்டந்துங்க இப்ப ஒரு பக்கோ நல்லா தமிழ் போயிட்டா இங்கிலீஷ் வரமாடிக்குது இது என்னா ஏடாகூடமாருக்கு இந்த எ பையனுக்கு இங்கிலீஷ் நல்லா போயிச்சு தமிழ் தத்தளிக் நா வார்த்தைங்க நெறைய மிஸ்டேக் பண்றே இங்கிலீஷ்ல கூட அந்தளவுக்கு மிஸ்டேக் வர மாட் தமிழ்ல தா அவ பண்ற எனக்கு கஷ்டமா ஏது நம்ம தாய்மொழியே தமிழ் தா நம்ம அத வச் வச்சுதாண்டா தமிழ்நாட்லயே நம்ம வாழ்றோ அது என்னடா நீ இப்டி தப்பு பண்ற நா கேக்கதா செய்றே நானு அவன் தப்பு பண்றது கொஞ்ச பண்ண தா செய்யறா கடவுள் விட்டவழி அவந்தா சரியா சொல்லி குடுக்கணு வேற என்னங்க செய்றது
அதுதா போக போக சரியாயிடு கஷ்டந்தா நம்ம வந்துட்டு ஆ இங்கிலீஷ் ஒரு ஆங்கிலத்த வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு புரிஞ்சு படிக்கிறோமோ அதே மாதிரிதா தமிழலையு நெறைய வார்த்தைகள் இருக்கு இப்ப நம்மக்கு தமிழ் பேச வருது படிக்க வருது எழுத வருது ஆனா அந்த கிராமர் நம்ம எடுத்தோம்னா எனக்கே கிராமர் தெரியாதுங்க நானே வந்துட்டு கிராமர் படிச்சிருந்தா இப் பண்ணே மறந்து போச்சு எல்லாமே இப்போ நா யாருக்காச்சு தமிழ் கத்துக் கொடுக்கணு அப்டின்னா எனக்கு அந்த கிராமர் தெரியனு அந்த கிராமர் தெரிஞ்சாதா என்னால தமிழ் கத்துக் கொடுக்க முடியு
இங்கிலீஷ்க்கு தானேங்க கிராமர் இருக்கு நீங்க எதோ தமிழுக்கு சொல்றீங்க
விட்டா இருக்கதா செய்யுதுங்க எந்த இள்ளு எந்த இல்லு வரணு நிறைய இருக்கு அது நமக்கு வந்துட்டு தெரியாது இந்த தேமா புளிமா அந்த மாதிரிலா வரு பாத்தீங்ளா அதெல்லா கூட இருக் க்கு குறிச்சொற் கிழங்கு மாரி அது நெறையா வந்துட்டு இருக்கு தமிழ்லையு பாத்தீங்ன்னா நம்ம வந்துட்டு சொன்னா சொல்லிக்கிட்டே போய்ட்டே இருக்லா எல்லா ஒரு இது எப்பவுமே பாத்தீங்கன்னா அது கிராமர் வந்துட்டு இருக்கதா செய்து எல்லா நீங்க எல்லா மொழி கத்துக்குனா அதுக்கு வந்துட்டு கிராமர் வந்துட்டு கண்டிப்பா டிப்பா வந்துட்டு புரிஞ்சிக்கணு அதுலா இருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டுக்கிட்டோ அடுத்த பதிவுல சந்திப் மேம் நன்றி வணக்கம்
கம்